ஆ ஓ நல்லா இருக்கறங்க நீங்க எல்லா எப்டி இருக்கீங்க
ஓ நல்லா இருக்கங்க ஒங்க வீட்டலல்லா நல்லா இருக்காங்களா
எல்லா நல்லாருக்காங்க ம் ம் ஏங் வீட்ல வேல நடக்குதுங்களா
ஆமாங்க வேல நடந்துட்டுருக்குதுங்க
ஓ சேரி சேரிங்க ஒரு வார ஆச்சு இன்னு முடிலிங்களா
இன்னு முடிலிங்க இது எங்க ஒன்னு தொட்டா ஒன்னு வேல இழுத்துட்டே போயிட்டுருக்கு நடந்துட்டுருக்கு
ம்ஹு என்ன கிச்சன் மட்டு பண்றீங்களா எப்டி
இல்லிங்க கிச்சன் பண்ணி மறுடியு திருப்பியு இன்னொர் நாளைக்கு எல்லாமே மறுபடி பண்றதா இருந்துச்சுன்னா டஸ்ட் ட்ரு எதாது அதனால சேரி ஆனது ஆகட்டுன் சொல்லி கொஞ்ச பெட்ரூமு பண்ணிடலான்ட்டு பண்ணிட்டுருக்குறங்க எல்லாமே
ஓஹோ சேரி சேரி சேரிங்க ஆ யூஸ் பண்ணலீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா
இல்லிங்க முடிய ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஆச்சுங்க இனி கிளீன் பண்ற ஒர்க் மட்டு இருக்குதுங்க
ம்ஹு ம் சேரி சேரிங்க
நல்லா டைட் பண்றது அந்த மாரி இதெல்லா கொஞ்சோ பாலிஷ் போட்டு தொடைக்கணு அந்த ஒர்க் மட்டு இருக்குது
ஓ சேரி சேரி செரிங்க இதுல்ல என்ன தண்ணி எல்லா படாம பாத்துக்கணு இல்லைங்களா அதா பிரச்சன
ஆமாங்க இவ்ள நாள் என்ன பண்ணுவோ செல்ஃப்ல்ல அப்டே பாத்தரமெல்லா அப்டியே கழுவி கமித்திட்டு அப்டி தண் எடுத்து வச் வச்சுக்குவோ இப்ப அப்டி இல்லைங்களா அந்த கபோர்டு தண்ணி பட்டுச்சுன்னா நாள் ஆக ஆக உங்களுக்கு வந்து அப்டியே விழு அப்டியே அ விட்றுனு
விட்ருங்க அ
அந்த மாரி என்ன சொல்லுவாங்க விரி எக்ஸ்பேண்ட் ஆயிரும்பாங்க விரி வாங்கிரு
நீங்க அப்ப அப்டியே கமித்திட்டுங்க எதாவது ஒரு ஆ தண்ணி அப்சர்வ் பண்ற மாரி ஏதாவது ஒரு மெட்டீரியல கீழ விரிச்சுட்டுங்க அந்த ட்ரேக்குள்ள சொல்றே அந்த ட்ரேக்ல அது மாரி எதாவது விரிச்சிட்டு ஆம்பறோ கம்த்திட்டு தான நீங்க கொஞ்சோ காய வெச்சிட்டு தான எடுக்கறீங்க திருப்பி
இப்ப என்ன பண்றங்கன்னா கூடைல வெச்சுங்க அத வெளியில கொண்டு வந்து வெச்சுட்டுங்க கொஞ்ச நா சிட் அவுட்ல வச்சு அப்புற கொண்டு போயி உள்ள வெச்சுட்டுருக்கறனு செல்ஃப் அடிக்கி வெச்சுக்கோ
ஓ சேரி சேர் சேரி உங்ளுக்கு கொஞ்சோ வேல ஜாஸ்தி தா இல்லைங்ளா
ஆமாங்க
நம்ம சௌரியத்துக்கு ஒண்ணு பண்ணலானு நெனைக்கும் போது அது நம்மளுக்கு ரெண்டு வேலயா மாத்தி விட்டுருது
ஆமாங்க அது வீடு கட்டும் போது நம்ம செல்ஃப் எல்லா கொஞ்ச நல்லா இதா வெச்சுன்னா டோர் மட்டும் போட்டிருந்தா இப்ப பிரச்சன இல்லைங்க கீழ அந்த கல்லும் பதச்சிருந்தோம்னா நம்ம கபோர்டு கபோர்டுன்னு ஆசப்பட்டு இந்த கபோர்டு அடிச்சதுலந்து டபுள் ஒர்க்கு தாங்க
ம்
அப்புறோ உங்க வீட்ல அடிக்கிறதா சொல்லிட்டுருந்தீங்க
ஆ அடிக்கணுங்க உங்கள உங்க நீங்க எப்டி பண்ணிருக்கிறீங்கன்னு பாத்துட்டுங்க
செரிங்க
அததா ஓகே அப்படின்னு பாட்டுச்சுன்னா அப்பற பண்ணிக்லாங்க ம் நீங்க பண்ணுன ஆள் எல்லா கொஞ்சம் பரவால்லிங்களா எத்தன கேக்கறாங்க நல்லா கொஞ்சோ கணக்கு போட்டு பாத்துட்டுங்க
செரிங்க பண்றாங்க அதெல்லா ஓகே ஃபினிஷிங் கரெக்டா ஓரளவுக்கு இதாக மாரி தெரியுதுனுங்க எனக் கு தோணுது இனி எல்லா முடிச்சா தெரியுமே என்னமோங்க
ஓஹோ
ம் இன்னு வர்ல ஃபினிஷிங் கொண்டு வர்ல ஆனா ஆளுக்கெல்லா பிரச்சன இல்லைங்க பண்ணிக்கிறாங்க அவங்க அதுக்கு எல்லாமே செட் ஆள் வெச்சிருக்காங்க அவரே வந்து இதா புதுசுன்னு நெனைக்கிறங்க அதாவது கூட ஒரு தரு கூட வேல செய்வாங்களாட்ருக்கு தனியா வேல எடுத் து அதிகமா பண்ணனது இல்ல போல தோணுது எனக்கு
ஓஹோஹோ சேர் சேர் சேரிங்க ம் ம் அப்டின்னா அப்ப வந்து என்ன சொல்றதுனா எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்குங்க
ஆமாங்க
எக்ஸ்பீரியன்ஸ் அதே வேலையா இருந்தாதா உங்களுக்கு அத நாலேஜ் நல்லா இருக்கு ஆ எங்க வீட்ல என்ன சொல்றாருன்னா நீங்க யூஸ் பண்ணிருக் க மெட்டீரியல் எல்லா நல்லா இருக்குது குவாலிட்டியா இருக்குது அப்பிடிங்கற மாரி சொல்றாரு ம் எங்க வீட்டுக்கு பின்னாடி பக்கவங்க இப்பதா ஒரு வீடு கட்னாங்க அவுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அ ஒ என்ன சொல்றதுங்க ஸ்டீல்ல போட்டிருக்கறாங்க
ஸ்டீல்லீங்ளா எப்
ஆமாங்க ஆ அலுமினியம்ல
செரிங்க
அலுமினியம்ல போட்ருக்கறாங்க அதது எப்டின்னா உங்ளுக்கு வந்து அ தண்ணிப்பட்டாலு ஒண்ணு ஆகாது அப்டிங்கிற மாரி
டோருங்ளா
அ ஆமாங்க எல்லாமேதா உள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அலுமினியம்ல ம் அலுமினியம் மெட்டீரியலுங்க கேர்ளாலந்து ஒரு த்தங்க வந்து செஞ்சு குடுத்துருக்கறாங்க அ திரிப் புடிக்காது அ நார்மலா என்ன சொல்றோ நம்ளுக் தண்ணியுந் தீயுந்தா அந்த கிச்சன்ல மெயினா பிரச் ன இதல்லா வந்து தீப் பிடிக்காது அப்டிங்கிற ஒரு இது கான்செப்ட்டு
செரிங்க
அ உட்டன விட இது வந்து அ கொஞ்சோ வெலக் கம்மி இருக்கற மாதிரிங்க உட்டு நீங்க போட்ருக்கீங்கில்லியா அத விடவு வந்து கொஞ்சோ ரேட் கம்மியா இருக்ற மாரி சொல்றாங்க இங்க பக்கத்ல
நல்லா லுக்கா இருக்குதுங்ளா
ஓ அதுலியு நெறய கலர் வெரைட்டிஸ் இருக்குங்க நம்ம செலக்ட் பண்றத் தா நம்ளுக்கு என்னக் கலர் வேண்மோ அதப் பொறுத்துதா அதோட லுக்கு இருக்குங்க
சேரிங்க
ஆனா டக்குனு பாக்கும் போதுங்க இது உட்டா இல்ல வந்து இது அலுமினியமா அப்டிங்கிறது வந்து நம்ளுக்கு வித் வித்தியாசோந் தெரியாதுன் வச்சுக்கோங்ளே பக்கத்துல போய் தொட்டு அத தட்டி பாத்தா மட்டுந்தா இது மெட்டீரியல்ல வந்து நம்ம கண்டுபுடிக்க முடியு அந்த மாரி
சேர் செரிங்க
ஆனா இங்க வந்து உப்பு ஜாஸ்திங்க நம்ம தண்ணிலலா பாத்தீங்னா உப்பு ஜாஸ்தி அப்ப பாத்தீங்கனா அந்த அலுமினியமில்லாப் போட்டா நம்ம சீக்ரோ துருப்புடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குதுங்க
செரிங்க
துருப்புடுச்சுரு ம் பின்ன அந்த பூச்சி எல்லா வராம இருக்குமாமாங்க அது மாரி போட்டம்னா
இந்தக் கபோர்டு ஒர்க்லிங்க பாத்திங்னா நீட்டா பாக்கறக்கு ஃபினிஷிங் அந்த நல்லா லுக்கா இருக்குங்க வீடு ஆனா அதுல என்னாகுது தெரியுங்ளா கிச்சன் வந்து ட்டு எல்லா கபோடுமே கிளீன் பண்ட்டே இருக்கோனுங்க பூச்சி வந்து உள்ளப் போயி அப்டியே தங்கிக்கிதுங்ளாமா அதப் போட்டவங்க சொன்னாங்க இப்பதாங்க சொல்றாங்க இல்ல மொதல சொல்லிந்தாங்னா நம்ம அதுக்கு தகுந்த மாரி மாத்திருக்லா அன்னக் கிளீனா வச்சுக்குணுங்க ம் மெயின்டென் பண்றதல்தா இருக்குது இல்ல இல்லங்க இனிம் இனி நம்ம இனி இப்பதான இது போட்டுட்ருக்காங்க கிச்சன்ல முடிச்ட்டாங்க இனி பூச்சி சிக்கிளா அந்தளக்கு வர அளவுக்கு விடறதில்லைங்க நம்ம என்னப் பண்ணுவோ மந்த்லி மந்த்து ஜமானம் மாச மாச் சம் நம் வாங்குவோம் இல்லிங்ளா அப்ப வந்து இந்த மளிகை சாமானோ அடுக்கி வெக்ற அந்த இதுலியேலா செல்ஃப்லைலா வந்து என்ன பண்ணுவோ தொடச்ட்டு அடிக்கிக்கிறதுங்க மாசோ மாசோ
ம்
எறும்புதா புடிக்கிதுங்க
ஓ
எறும்பு வருந்து எப்டி வந்துருது நாங்க அது ஹிட்டு மாரி வாய்ங் வச்சுருக்கறங்க அந்த எறும்பு அடிக்கிறதுல ஹிட்டு அடிச்சுட்டு அ அந்த மாரிதாப் பண்ணிக் கொணுங்க அப்றோ இதுல வந்து நம்மோ செரி இந்தப் பாத்தரோலா வெக்கிற இதுல இருக்குது இல்லிங்ளா அத் இதல வந்து எப்பாது ஒரு நாளைக்கி இன்னு நம்ம வெய்ல காய வெஷ்தா எடுத்துட்டு வரோம் பொருள் எல்லா அதப் பெரும்பாத் திருந்தான ஒன்னுப் புடிக்கிறக் வாய்ப்பு இல்ல எப்பாது ஒரு நாள் டைம் கெடைக்கும் போது வேணாப் பண்ணிக்கிலான்ட்ருக்கோ
அ அ அ சரி சரிங்க
அப்றோ என்ன பண்
ஹிட் அடிக்கிற அளவுக்கு அவ்ளோ எறும்பு வருதுங்கிறீங்க
எறும்பு வந்து இந்த ஏரியாலே கொஞ்ச ஜாஸ்
ஜாஸ் சேர் சேர் சேர்
கபோர்டு அடிச்சதுனால வருதுன் சொல்லல எப்போமே எறும்பு வந்து இந்த கதவோரோ பாத்ரூம்ல இந்த மாரி எறும்பு வந்து இந்த மண்ணுக்கு எறும்பு கரையான் மொதல்ல புடிக்கு இப்ப கரையான விட்டுட்டு எறும்பு வந்துருதுங்க
அதா அதா நீ எங்க வீட்லயு ஒரு சில டைம் அது ஒரு சீசன் மாதிரிங்க எறும்பு வந்துகிட்டே இருந்துச்சு அந்த எறும்புக்கு போட்ற சாக்ப்பீஸ் இருந்துச்சுங்க அத வெச்சு ஒரு கோடு போட்டுட்டோம்னு வச்சுக்குங்க ஆ எறும்பெல்லா அதுக்கப்ற அது வர்றதில்லைங்க அ ஸ்ப்ரே அடிக்கிறத விட இது கொஞ்ச எ இதா இருக்குதுன் வச்சுக்கோங்களே ம் பாக்கலாங்க பட்ஜெட் பாக் க்கணு நாங்களு வந்துட்டு இந்த மாரி பண்ணணு எனக்கு கிச்சன்ல ஜாமன் வெக்கறக் லா எடோ இல்லைங்களா எல்லாமே கீழயே தா வெச்சுக்கிட்டு இருக்குறங்க கைக்கு எடுத் ஆ ஹ எங்க வெக்க தோணுதோ அங்க வெச்சறது கீழக்கு அது வந்து பாத்தீங்கனா ஆ ஆர்கனிசேஷன் இல்லாத மாரி இருக்குது பாக்கறக்கு அது கபோர்டு மாரி அடிச்சு ட்டம்னா இல்ல செல்ஃபுல வச்சுக்கலா இல்லைங்ளா அதனாலதா நானு சொல்லிட் ருக்கங்க அடிச்சு குடுங்க அப்டின் கேக்குறே நானு சேரி பட்ஜெட் பாத்துட்டுங்க இங்க இந்த ஸ்கொயர் ஃபீட்லா பாப்பாங்கலங்க இதுல எவ்ளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுனுலா பாத்துட்டு பட்ஜெட் பாத்துட்டுங்க எ வேலைய ஆரம்பிக்க சொல்லணு
ஓ செரி செரிங்க
சேரி அதுக்குள்ள உங்களோடது அடிச்சு முடிச்ட்டாங்கனா நேர்ல ஒரு தடவ வந்து பாத்தம்னு வச்சுக்கோங் அ ஃபினிஷிங் எப்டி இருக்குன்னு பாத்துட்டு அந்த மெட்டீரியல் ஓகேனா நம்ம அதைவே செலக்ட் பண்ணிக்கலா
மெட்டீரியல்லா சொர சொர சொல்ல முடியாது நல்லா இருக்குதுங்க கலரும் நல்லா இருக்குது கலரெல்லா நல்லா பையங்க தா செலக்ட் பண்ணாங்கள அது நல்ல நல்லா இருக்கு இது மட்டு உங்களுக்கு அ ஆளுக மட்டு அவங்கருக்கிட்ட வேல ஒருத்தர் செஞ்சாருங்க அவரு வந்து நல்ல எக் க்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்க நல்லா ஒடம்பு ஆனா அவருக்கு அவரு வந்து நின்னு வேல செய்ய மா டிறதுல உக்காந்து தா வேல செய்றாரு ஆனா அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவரு வெளிலலா போய் வேல செஞ்சு ஃபோட்டோலா ஆல்பம் மாரி வெச்சிருக்காரு
ம்
அவரு வந்து காண்டக்ட் இங்க நம்ம இதுலதா இருக்காங்க லோக்கல்ல தா இருக்குறாங்க
ம் ம்
வைசுக்கு கம்மி தா ஆனா ஒடம்பு ஜாஸ்தி ஆனா அவருகிட்ட வேல அவரு அவ்னுகிட்ட குடுத்தம்னா நல்ல வேல செ தெய்வாருன் நானு நெனைக்கிறே
ஆனா அவரு ஆட்ரு எடுத்து பண்ணுவாருங்ளா டேரக்ட்டா
ஆ அவரு பண்றாருங்க்லாமா
ம் ம்
சொன்னாரு நமக்கு அந்த டைம்ல அவருக்கு ஆட்ரு இல்லாதனால இவங்க கூட வேலைக்கு வந்திருக்கேன் சொன்னாரு
சேர் சேரிங்க ம் அதையு விசாரிச்சு பாத்துக்கலாங்க நம்பர வந்து நீங்க பத்தரமா வச்சுக்குங்க வர்ற மாரி பண்ணம் போது நீங்க குடுத்தீங்கன் வைங்க விசாரிச்சு பாக்கலாங்க
ஆ செரிங்க
ம் எங்க வீட்டு பக்கத்துலயு ஒருத்தங்க இருக்குறாங்க அவுங்க வந்து ஃபுல்லா இந்த உட்டன்ல ப்ளைவுட்டு அதெல்லா அந்த ஏ அவ்ங்க குடோனே போய் பாத்துட்டு வந்தங்க ஒரு நாளு அ அதுக்குனே வெச்சு அவராவே டைரக்டா பண்றாருன் வெச்சுக்கோங்ளே அவுங்க அப்பா காலத்திலந்து பண்ணிட்டு இருக்கற வேலைங்க அது
ஓஹோ சேரிங்க
ஏனா அவுங்க அப்பாவு இந்த வேலதான் பண்ணிட்டு இருக்காங்க இவரு அ அவுங்க அப்பா எறந்துட்டாருங்க இப்போ அப்றொ அதுக்கப்றொ இவரு இந்த வேலைய எடுத்து அவரு பண்ணிட்டுருக்காருன் வெச்சுக்கோங்ளே அந்த பிளைவுட் அந்த ஏரியால போய் பாத்தோ நாங்க பாத்துட்டுதா வந்தோ அ அவர்கிட்டயும் கொஞ்சோ நல்லா இருக்கற மாரிதா இருக்குது இவருக்குதான் கொஞ்சோ புடிக்க மாட்டி ஏதா நீங்க பண்ண பக்கமே பண்ணலான் சொல்லி சொல்லிட்டே இருக்கறாரு
செரிங்க
சேரி நா இந்துட்டு செரி விசாரிச்சு பாக்கலா எது பெஸ்டா இருக்குதோ அத பண்ணிக்லா
சேரிங்க
சொல்லிட்டுதா சொல்லிட்டுருந்தாங்க
நீங்க கொட்டேஷன் வாய்ங்க்கங்க நாங்க வேல செய்றவங்ககிட்ட எங்கங்க அடிக்கனுன் சொல்லி ஒரு கொட்டேஷன் வாய்ங்க்கங்க எவ்ளோ ஆகுதுன்னு அப்றோ வந்து நா சொன்ன இல்லங்ளா அவருகிட்ட வேல செய்ற அவுங்ககிட்டயு அவரு வாங்கிக்கலாங்க நீங்க சொல்றவக்கொ வாங்கிகங்க எது இல கம்ப்பேர் பண்ணி பாருங்க
ஓ
எது நல்லா இருக்கோ வேற ரேட்டு கம்மியா இருக்கு மெட்டீரியல் நம்ம சொன்ன மெட்டீரியல் போட்டு தருவங்ளா அப்டின் கேட்டுட்டு அதுக்கு எவ்ளோ கேக்கறாங்க அப்டிங்கறத கேட்டு ட்டு அப்றொ நீங்க ஒரு முடிவு பண்ணிக்கோங்க
சேரிங்க இவுங்க ஒரு ஆல்பம் மாரி வந்து குடுத்துட்டுதான் போயிருக்காருங்க டிசைன் பாத்து சொல்லு ங்க சொல்லி அந்த ஆல்பம் வேச்சிருக்குதுங்க பாத்துட்டு நீங்க சொல்ற மாரி மூணு பக்கொ கொட்டேஷன் கேட்டு பாத்துட்டு
சேரிங்
மெட்டீரியலிருந்து எல்லா ஒரே மாரி மெட்டீரியலா இருக்கணு அந்த மாரி டிசைட் பண்ணீட்டுங்க அப்றோலா பாக்கலாங்க ம்
சேரிங்க
சேரிங்க
அ
நீங் ஃபினிஷிங் ஆனதுக்கு அப்றொ ஃபினிஷிங் ஆனதுக்கப்றோ சொல்லுங்க ஆ நேர்ல வந்து ஒரு தரவ வீட்ல பாத்துட்டுங்க அதுக்கப்றோ டிசைட் பண்ணிக்கலா
ஆ சேரிங்க வாங்க
ஓகே ஓகேங்க
சேரிங்க சேரிங்க பாக்கலா நீங் நா முடிச்சிட்டு சொல்றங்க
ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க பாக்கலா பாய்ங்க ம்